வாணக்க நண்பா நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா இல்லைங்க நம்ம காலைல சாப்ட்டதா நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்டாசுங்க நானு நீங்க
நா இல்லங்க நானு இதா காலையில சாப்ட்டதாங்க மதியில எது சாப்பிட்ல ஸ்நாக்ஸ் சாப்ட்டே அதோட விட்டுட்டேங்க நைட்டு தாங்க சாப்புட்ணு அங்க நைட் என்ன ஸ்பெஷல்ங்க நைட் எந்த மாரில்லா பண்லான்ருக்கீங்க
நைட்டு தெரிலங்க மனைவி ஊருக்கு போயிட்டாங்க நா மட் டு தா இருக்கு நைட்டுக்கு சாப்ட்டாலு சாப்டுவனுங்க அப்டி இல்லாட்டி இல்லைங்க ஃப்ரூட்ஸ் இருக்கு ஃப்ரூட்ஸு சாப்புட்டு அப்டே படுத்துருவணுங்க
சேரி சேரிங்க ஏங்க அவுங்க ஊருக்கு போய்ட்டாங்கங்கிறீங்க எப்பிடி போய்ட்டு எப்ப போனாங்க எப்ப வருவாங்க
தெரிலீங்க அதெல்லா நம்ம கணிக்க முடியாதுங்க
அது வரைக்கு உங்களுக் ஜாலி தாங்க
ஜாலின் சொல்ல முடிலீங்க மனைவி இருக்கறப்ப பகுதூர் மார்ருந்தே இப்ப கொஞ்ச சிரமமா இருக்குங்க
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்லைங் சேரி உடுங்க அவுங்க வர வரைக்கு தா நானு தாங்க சும்மாதாங்க இருக்கே அம்மா அப்பாலா ஒக்காந்ட்ருக்காங்க அப்பா தா தூங்க போறாங்க அங்கில்லா அம்மா அப்பாலா என்ன பண்றாங்க
அம்மா அப்பாலா பாத்தீங்கன்னா அம்மா அப்பா அண்ணல்லா பாத்தீங்கனா வெளியவே இன்னோரு வீட்ல இருக்கறாங்க நாங்க தனியா குடுத்தனோ இருக்கோ
ம் செரிங்க
ப்ப நா பாத்தீங்கனா பல்ப்பி ஆரஞ்சு குடிச்சிட்டு அப்டியே உக்காந்ட்ருக்கணுங்க
சேர் சேரிங்க பரவால்ல பரவால்லைங்க அப்பறோ உங்க ப பைய எல்லா என்ன பண்றா எது ஏது பண்றா அதுலா கேட்டீங்ளா ஃபோன் பண்ணி எல்லா விசார்ச்சீங்ளா
விசார்ச்ச விஸ்சிர்ந்தாங்க நா விசாரிக்கிறப்ப பைய பாத்தீங்ன்னா தூங்கிட்ருந்தாருங்களாமா
சேர் சேரிங்க
சேரிங்க தூங்கட்டுன் சொல்லிட் நானு விட்டுட்டங்க
சேர் சேரிங்க அப்பறோ ஊருக்கு மறுப்டியு எதா எப்ப போற மாரி ஐடியா எது வெச்சிருக்கீங்ளா இல்ல இல்லனா அடுத்த வாரந்தா எது ஐடியா இருக்குங்ளா
இல்லல்ல வர சனிக்கெழம போய்ட்டுங்க ஞாய்த்துக்கெழம கூட்டிட் வந்தர்லான்ட்ருக்கணுங்க
சேர் சேரிங்க
ஆமாங்க ஏனா நம்ம
சேர் சேர்
இப்பவே பாத்தீங்கனா நாளைக் பாத்தீங்ன்னா எ நண்பர் வேற பாத்தீங்னா கார் எடுக்க போவாரு கூப்டுவாரு இன்னைக் நைட்டு நாளைக்கு போலா நண்பானு ம்
நாளைக்குன்னா அப்ப நீங்க முன்னாடியே சொ யா இ எந்தம்பி முன்னாடியே சொன்னாருங்க போன வாரத்துல ஏதோ ஒரு நாள் சொன்னாருங்க இப்ப கேட்டா இந்த வாரத்துல ஒரு நாள் சொல்றாருங்க
ஆமாங்க அது வந்து மாத்தீட்டாங்க மாத்தீட்டு இன்னைக்கு நாளைக்கு எடுத்துருவாருங்க என்ன கூப்டுவாருங்க என்னால போ முடியுமான் தெர்லீங்க ஏனா துணிமணி எல்லா அழுக்குல கெடக்குதுங்க
சேர் சேரிங்
அது யாரு தொவச்சு குடுக்கறக்கு கதி கெட்டு இருக்குதுங்க நெலம
சேர் செரிங்க இல்லைங்க நீங்க வாஷிங் மிஷின்ருந்தா வாஷிங் மிஷின்ல போட்டா அதுவே தொவச்சு குடுத்துருங்க
இல்லைங்க எங்க வீட்ல அந்த வசதில்லா பொருளாதார் ரீதியா ரொம்ப கஷ்டங்க கிட்ட வாஷிங் மிஷின்லா கெடையாதுங்க அது கைல தா தொவைக்கணு போய் அப்பறமே தொவைக்கணுங்க
சேர் சேரிங்க பரவால்லைங்க அப்பறோ என்ன நாளைக்கு நண்பர் கூப்ட்ட போற மாரிங்ளா இல்ல எந்த மாரி யோஸ்ச்சு வெச்சிருக்கீங்க
ஏங்கிட்ட போட்டுக்கறக்கு பாத்தீங்கன்னா ஓ உடை அதெல்லா பாத்தீங்கன்னா அழுக்குல இருக்குதுங்க உங்கிட்டயு அண்ணங்கிட்ட தாங்க ஒரு கருப்பு கலர் சட்டையு, ப்ளூ கலர் பேண்ட்டு இருக்குங்க அதா கேட்டு பாக்கலான்ட்ருக்கணுங்க
நல்லது நல்லதுங்க அது காஞ்சிருது அது எப்டி இருந்தாலு அவுரு வெச்சிருப்பாருங்க அத எடுத்து போட் டு போய்ட்டு வாங்க ஒன்னு பிரச்சனை இல்லைங்க ஒருட்ட கேளுங்க அ வாங்கிட்டு போயிட்டுவாங்க ம்
போட்டுட்டு வெட்டிட்டி பாத்துட்டு வன்டேனு வெய்ங்க அப்டி வரலங்க பொழுதே போயுரு ம் ஏன்னா இன்னைக்கே நம்மளுக்கான சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல அவரு கூட நீங்க மட்டு தா போவீங்களா இல்ல கூட ம மற்ற நண்பர்கள்லா வருவாங்களா எப்டிங்க
தெரியல தெர்லங்க எனக்கு நா போறக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க பாக்கலாங்க கூப்ட்டாருன்னா வரே வரேன்னு சொல்லிட்டு நா போகாம விட்டாலு விட்டுருவேனுங்க
செரிங்க
பாக்கலாங்க எனக்கு போறக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க கேட்டா எத வேலய ரீசன்ய சொல்ல வேண்டியதாங்க தம்பி தம்பி பாத்தீங்கன்னா அது ஹாஸ்பிடல அட்மிட் ஆயிருக்காருங்க அதுக்கு கொண்டு போய் நானு வெளியே பாத்தீங்கன்னா இங்கே டிஸ்சார்ஜ் பண்ற கட நா போயிட்டு வரேன் சொல்லி
சேரி சேரிங்க பரவாயில்ல பரவாயில்ல நீங்க எதுவா இருந்தாலு முடிவு பண்ணுங்க ஏன்னா அவரு உங்கள கூப்புறாரு அப்டின்னா நீங்க ஒரு முக்கியமான நபரா கூட இருக்கலாம் இல்ல
இல்ல இல்லைங்க அவர் முக்கியமானவர்ல்லா கெடையாதுங்க கார்ல பாத்தீங்கன்னா அ எ நண்பன் இன்னொரு நண்பன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காரு வந்து அவனுக்கு ஓரளவுக்கு தாங்க ஓட்ட தெரியு அவ அதுக்கப்புற பாத்தீங்கன்னா காமாட்சின்னு ஒரு பொண்ணுங்க அதுக்கப்புற பாத்திங்கனா அவுங்க அம்மா அப்பா ஆ தங்கச்சி மூணு பேர் கார்ல போயிடுவாங்க நா இப்ப பைக்ல போனுனா திரும்பி பைக்ல தாங்க வரணு
ஆ புரியுது புரியுதுங்க அப்ப உங்க வந்து எப்டிங்கன்னா இன்வைட் பண்ணது காரண வந்து அவுங்களுக்கு போட்டோ எடுக்குறக்கோ இல்ல ரீல்ஸ் எடுக்குறக்கோ இருக்கலா அவுங்க இல்லைன்னா உங்கள எப்டின்னா உங்கள வச்சு ஏன்னா உங்க முன்னாடி வந்து அப்டியே பெருமைகளுக்காக இப்டிதா பண்ற அப்டிங்கறத காட்றதுக் கூட இருக்கலாங்க
இருக்கலாங்க நா என்ன பொறுத்தவருக்கு நாளைக்கு நா போனாலு போக மாட்டோனுங்க
சேரி சேரிங்க அது உங்க முடிவு தாங்க நீங்க தா முடிவு பண்ணனு எதுவா இருந்தாலு அ முடிவு பண்ணுங்க சீக்கிரமா முடிவு பண்ணி இன்னைக்கே சொல்லி இன்னைக்கே கூப்ட்டாரு அப்டின்னா இன்னைக்கே நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க சொல்ல தேவையில்ல அதுக்கு தாங்க ம் சேரி சேரி கண்டிப்பா கண்டிப்பாங்க அப்புற நாளைக் கி போற மாரி இருக்கு இன்னைக்கு நண்பர்களோட வெளிய எங்கயு போற மாரி இல்லைங்களா
இல்லைங்க இன்னைக்கு எல்லா கூட்டாலு இந்த காரணத்துக்காக கூப்புடுவாங்க வீட்டுக்கே வந்தாலு வருவாங்க நா பாத்தீங்கன்னா வெளியே போக மாட்டேனுங்க
சேரி சேரி நல்லது நல்லதுங்க சொல்லுங்க நீங்க ஏதாவது சொன்னீங்க மருத்துவமனையில தம்பி இருக்காருங்க அவர வெளிய கூட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணு அந்த மாதிரி எதாவது சொல்லிருங்க உங்களுக்கு போக விருப்பம் இருந்தா சொல்லாதீங்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிருங்க ஓப்பனாவே
ஆமாங்க ஓபன்டாபா பேசிட்டா எல்லா பிரச்சன இல்ல பாத்தீங்களா
கண்டிப்பா கண்டிப்பாங்க எதுவா இந்தாலு ஓப்பனா சொல்லிட்டீங்கன்னா அவுங்க அவுங்க வேலையப்பாட்டு போயிருவாருங்க உங்கள வந்து கேட்ருக்க மாட்டாங்க உங்களுக்கு கேக்குறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹரின்னு ஒருத்தர் சொன்ன சொன்னான்னு சொன்னீங்க காமாச்சின்னு சொன்னீங்க அவுங்கல்லா வந்து உங்களுக்கு கேட்க மாட்டாங்களா ஏ வரல எதுக்கு வரலன்னு
இல்ல இல்லைங்க ஹரிங்குறவரு பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிடுவாருங்க இதுக்கு காகலா லீவ் போட மாட்டாருங்க அப்பறோ காமாட்சி ஒருத்தர மட்டு வெட் வெட்டியா இருக்காருங்க நானு வெட்டியா இருக்குறங்காட்டி எங்கள கூப்டுவாணுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஆமாங்க அதுக்கா அதுக்காக கூட இருக்கலாங்க ஏன்னா மத்தவங்க வந்து நீங்க சொன்ன மாரி போறதுனால அவுங்கள கூப்டாலு வரமாட்டானுங்க நீங்க நீங்க மட்டும் தா ஃப்ரீயா இருக்கீங்க அதா உங்க கூப்டா வருவிங்க அதுக்காக இருக்கலாம்
இல்ல இல்லைங்க மத்தவங்க பாத்தீங்கன்னா வீடியோ எல்லா எடுக்க தெரியாது ஃபோட்டோ எல்லா எடுக்க தெரியாது நானா நச்சி நச்சின்னு எடுபேனுங்க ஏன்னா மூவி ஷார்ட் ஃபிலிம்லா அப்ப அப்பல்லா எடுத்திருக்கேணுங்க அங்காட்டி என்ன கூப்டு வீடிய ஒரு நல்லா ம் இருக்குறோ அத காட்டித்தாங்க நானு
கண்டிப்பா கண்டிப்பாங்க அதுக்காக தாங்க இருப்போ வேற எதுக்காக இருக்காது நா நெனைக்கிறே நீங்க அதா எனக்கேன் தெரில நான் நனைச்சே ஏன்னா நீங்க நீங்க நண்பர்களோட போறீங்க நண்பர்கள பார்லர் கூட்டிட்டு வர்லா ஒரு ரவுண்ட் குடிச்சி வர்லா அப்டிங்கிறது எனக் என் ஆச்சி அப்ப பாத்தா அவுங்க ஃபேமிலி வரும் வரும் போது பாத்தீங்கன்னா உங்கள நீங்க அப்டியே பைக்லயே போயிட்டு பைக்லயே வந்துருவிங்கன்னு நெனைக்கிறே எனக்கு தெரிஞ்சி ரீல்ஸ்ஸு ஃபோட்டோஸு இந்த மாரி எடுத்து குடுக்கறக்காக தா உங்கள கூப்புட்றங்கன்னு நெனைக்கிறேங்க
ஆமாங்க இப்ப நம்ம எடுத்தாலேயே நம்ம அதுல வந்து கேப்சல் ஆக மாட்டோ பாத்திக்களா
கண்டிப்பா கண்டிப்பாங்க
ஆதுங்காட்டி நம்ம எதுக்குங்க தூக்கி போட்டு போக வேண்டியதாங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க அதனாலதா எனக்கு தோணுதுங்க உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு போறோ போனாலு செரி போலனாலு செரிங்க உங்க விருப்போ தாங்க
ம்
ம் சேரி சேரிங்க இப்ப மறுபடியு எங்கயு வெளியும் போகல்லா மாட்டீங்க இப்ப நாளைக்கு அவரு வந்து கூப்டா போவீங்க இல்லைன போகமாட்டீங்க செரிங்க இப்ப மறுபடியு எங்கயு வெளிய போற மாரி இல்ல இல்லைங்ளா
இப்ப வெளிய எல்லா எங்கயுமே போற மாரி இல்லைங்க இப்ப எங்கேங்க போணு வெளிய நா போயே குளிக்கணுங்க குளிச்சி முடிச்சிட்டு ஆ துணி முடிஞ்சா தோச போட்டுட்டு அதுக்கப்புறோ தாங்க வேலையே பாக்கணுங்க
சேரி சேரிங்க நல்லது நல்லதுங்க அப்றோ அது வேலை எல்லா என்ன எவ்ளோ நேரோ நீங்க வேல செய்வீங்க எல்லா வேலையு முடிஞ்சிங்ளா இல்ல இனி மேலு இருக்குதுங்ளா அதிகமா
புரிலைங்க
இல்லைங்க உங்களுக்கு வேல இருக்குதுன்னிங்க ந நெறைய வேல இருக்குதுங்ளா முடிய போதுங்ளா இல்ல இனிமேல்தா அதிக வேல இருக்குதுங்ளா
இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா வேல எல்லா ஒன்னுமே இல்லைங்க இப்ப நா குளிச்சேன்னா குளிச்சிட்டு மொத்த துணியு பாத்தீங்கன்னா ஊற வெச்சிட்டு போனோம்னுவெயிங்க அப்டியே குளிச்சிட வேண்டிதாங்க
சேரி சேரிங்க நல்லது நல்லது பரவால்ல பரவால்லைங்க உங்களுக்கு தண்ணி வசதில்லா எப்டி இருக்குதுங்க உங்களுக்கு தண்ணி எல்லா எப்பவுமே ரெகுலரா கெடச்சிட்டே இருக்குங்களா
இல்லைங்க நாங்க தண்ணியே வசதியே இல்லைங்க
சேரிங்க
நாங்க தண்ணி வசதி இல்லாதங்காட்டி நாங்க பாத்தீங்கன்னா வாங்கிதா ஊத்திக்குவோ
செரிங்க
ம் அவ்ளதாங்க தண்ணி வசதி பாத்தீங்கன்னா உ வா வா ரெண்டு நாளைக்கு ஒன்ஸ் ஒரு மணி நேரோ வருங்க அவ்ளோ தாங்க
சேரி சேரிங்க நல்லது நல்லதுங்க பரவால்லைங்க சேரிங்க ஓகேங்க அப்றோங்க தண்ணி எல்லா வருதுங்கறீங்க நல்ல தண்ணிக்கெல்லா எப்டிங்க நல்ல தண்ணியு குடிக்கிறக்கெல்லா வெளியவே வாங்கி ஊத்திக்குவிங்ளா இல்ல எப்டிங்க
புரியலிங்க
நல்ல தண்ணி குடிக்கறக்கு எல்லா எப்டிங்க வெளிய தா வாங்கி ஊத்துவீங்களா இல்ல குடிக்றக்கு இல்ல பைப் உள்ள உங்களுக் கனெக்ஷன் எதாவ் இருக்குங்ளா
நல்ல தண்ணி பைப்பு இருக்குதுங்க அது பாத்தீங்ன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி வந்துரு ஆனா நாளைக்கு நாளைக்கு ஆறு மணிக்கு தண்ணி வருங்க
செரி செரிங்க அதா எப்டிங்க நீங்களே புடிச்சுக்குவீங்ளா இல்ல புடிக்கிறக்கு ஆள் யாராவது இருக்காங்ளா
மனைவி இல்லாதங்காட்டி நா தாங்க பிடிக்கணு
சேரி சேரிங்க இதுக்கு முன்னாடி வந்த தண்ணி எல்லா புடிச்சீங்ளா இல்ல எப்டிங்க அவங்க மனைவி ஊருக்கு போயிட்டாங்கன் சொல்றீங்க அப்ப நீங்க தா புடிச்சிருப்பீங்களா இல்லையா
ஆமா ஆமாங்க நா தாங்க புடிக்குறே ஏனா வீட்ல நா ஒரு ஆள் தா இருக்கேனுங்களா நா தா எல்லா வேலையு செய்யணுங்க துணி தொவைக்குறதா இருந்து பாத்திரோ கழுவுறதா இருக்கட்டு சாப் பிறதா இருக்கட்டு சமைக்கிறதா இருக்கட்டு வீடு கூட்றதா இருக்கட்டு அள்ளி போட்றதா இருக்க
நல்லது நல்லது கண்டிப்பா கண்டிப்பாங்க ஏனா ஆளு இல்லைன்னா அப்றோ நம்ம தானுங்க உதவிகரமா இருந்து வீட்ல இருக்க எல்லா வேலையு செஞ்சாகணு ஆள் இல்லைன்னாவே அப்புறோ நம்ம தா பாத்துக்கிடனு வீட்ட எப்பவுமே ஆள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்ளா
ஆமாங்க
ம் செரி செரிங்க நீங்க அப்றோ நைட்டு உணவுக்கெல்லா என்ன பண்ண போறீங்க இல்ல என்ன செய்ய போறீங்க ஏதாவ் பிளான் இருக்குதுங்ளா இல்ல யோஸ்ச்சி இருக்கீங்ளா முடிவு பண்ணியிருக்கீங்ளா
நா நைட்டுக்கு பாத்தீங்ன்னா பூரி போடலான் இருக்கனுங்க பூரி போட்டு தேங்கா சிசர் தேங்கா சட்னி அரைக்கலான் இருக்கனுங்க
செரி செரிங்க பரவாயில்லைங்க நல்லதுங்க அதுவு ஒரு அருமையா தாங்க இருக்கு எப்டிங்க இதுக்கு முன்னாடி இதெல்லா பண்ணிருக்கீங்ளா
இதுக்கு முன்னாடி நா நெறைய டைம் பண்ணி இருக்கனுங்க ஏனா பாத்தீங்ன்னா குருமாலா விப்பேனுங்க அதே பாத்தீங்கன் தேங்காலா அரச் சு ஊத்தி பாத்தீங்கன்னா இந்த களமா குருமா போட்டு வச்சுக்கே வேற வைக்கறது அதலே பாத்தீங்ன்னா ஒரு உருள கெழங்க போட்டு வேக வச்சு வைக்கிறது அது மாரி நெறையா டிஃபரன்ட் டிஃபரன்டா ஸ் சுண்டல் பச்ச பட்டாணிலா போட்டு வைக்கிறது உருளைக்கெழங்கு போட்டு வைக்கிறது நெறையா பண்ணி இருக்கேனுங்க நீங்களு அது மாதிரி ஏதாச்சு பண்ணிருக்கீங்ளா
நானு நெறையா பண்ணியிருக்கேங்க இருந்தாலு உங்கூட பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் இணையலாங்க ஏங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க சிறிய இடை சிறிய இடைவெளி விட்டுக்லாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க நன்றி வணக்கங்க